வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டேங்க தோழி நீங்க
நான் சாப்டாச்சி தோழி இன்னைக்கு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு கொஞ்ச நேரம்
சரிங்க தோழி
ஆமா சுற்றுச்சூழல் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பாதிச்சுட்டே வருது நம்ம போடுற குப்பதான் ஃபஸ்டு பாத்தீங்கனா நம்ம யூஸ் பண்ற சானிட்டரி பேக் கூட இ பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனாலதான் நெறையா பாதிப்புகள் வருதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் காட்டனா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இருக்கும் பருத்திய எல்லாரும் அப்புறம் வந்து நான் வந்து பாதீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வெளியில ஏதாவது வாங்கின கவர் ஏதாவதுன்னா ரோட்ல கூட போட மாட்டேன் பேக்லயே போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற குப்பதொட்டில போடுவேன் எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரோட்ல போட்டாலும் அந்த ரோடுக்கு தான் போ போது வீட்டு்ல இருந்து நீ போட்டாலும் அது ரோடுக்கு தான் போது எதுக்கு நீ இப்டி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி சொல்லி
நான் வந்து வீட்டுல வந்து சொல்லப்போனா குப்பைையெல்லாம் கரெக்டா பாத்துருமா போயிட்டு பாத்தரமா சேத்து வச்சு கொண்டு போய் அங்க டஸ்ட்பின்ல கொட்டிட்டு வருவாங்க குப்பை கொட்டுறத்துல கூட்டிட்டு வருவே இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருசா எதும் குப்பத்தொட்டி மாதிரி பெருசாக எதுவும் வச்சிருக்குல ரோட்டல கொட்டி வச்சு சிறத அதுக்கப்புறம் நாங்களே எரிச்சு விட்டுக்கிறது இந்த பக்கம் கிராமப்புற சைடலாம் அவங்க யாரும் வந்து தப்புரவளார்லா இருந்து எடுத்துறதுலாம் கிடையாது இப்ப இங்கே ஏரியா சைட்ல பாத்தீங்கன்னா வந்து டஸ்ட்னது பெருசாக கடையாது வேணா இங்கே க்ளியரா இருக்கிறதுனால அதிகமா டஸ்டுங்கிறது இப்ப டவுனுக்குள்ளேயே தான் பாத்தீங்ன்னா அங்கங்க சாக்கட வழிஞ்சி நெழ்ஞ்சி கீழ எறங்கி போ மார் அதுல ஏறி மிதிச்சுட்டு போற மாரி இருக்கு வர மார்ருக்கு மழ காலங்கள்லா ரொம்ப மோசமா இருக்குங்க தண்ணி அப்டியே வழிலியே நிக்கு அத க்ளீன் பண்ண மாட்டாங்க குப்பைலா வந்து நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்க நா டவுன்ல இருக் கும்போதெல்லா பாத்தீங்ன்னா வந்து குப்பைய எடுக்கறதுக்குன்னு ஆள்லா கெடையாது அப்பெல்லா வந்து ஒரு எடத்துல பர்டிகுலர் ப்ளேஸ்ல கொண்டோய் எல்லாரு வந்து குப்பைய கொட்டி அசம்பல் பண்ணி வச்சிருவாங்க அத ஒருத்தவ்ங்க வீக்லி ஒன்ஸ் போய் எரிச்சுட்ருவாங்க அந்த மாரிதா பண்ணீட்ருந்தாங்க இப்ப ஓரளவுக்கு எல்லா டெவலப் ஆனதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வந்து இப்ப குப் பைய வீக்லி அவுங்ளே வந்து சாரி டெய்லி வந்து அவுங்ளே மார்னிங் வந்து எடுத்துட்டு போயறாங்க குப்ப டஸ்ட்பின்ல வெச்சுக்கணு எங்கயு கொட்டக் கூடாது எங்கயு அசம்பல் பண்ணி வெச்சிருக்கக் கூடாது அந்த மாரி ஸ்ட்ரிட்டா ரூல்ஸ் போட ஆரம்மிஸ்ட்டாங்க இப்ப அதனால எங்க ஏரியா லைன்லா பாத்தீங்கன்னா வந்து குப்ப அதிகமா வந்து அங்க இருக்கறதில்ல இங்கயுமே சரி குப்ப அதிகமா இருக்கற்ல்ல நாங்க இருக்கற ஏரியாவ்லே குப்ப அதிகமா இருக்கற்தில்ல இருந்தா அப்பப்பைக்கி ப த்த வெச்சி எரிச்சுட்றாங்க இங்க பொறுத்தவரைக்கு
பரவால்ல தோழி அத வந்து குப்பை எரிக்கிறதே நல்லதுன் நெனைக்கிறே நெறையா மாசு இரு க்கு இது வுட இது பரவால்ல அழுகி போய் அதனால் துர்நாற்றம் வந்து நெறைய ஈ, கொசு வரத்துக்கு குப்பைய எரிக்கிறது நல்லத் தா நா நெனைக்கிறே ஆனா எங்க ரோட்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்ச ற்னால அ குப்ப வந்து எடுக்கறதே கெடையாது எடு அது வந்து சொன்னா கூட எடுக்கற்த் கெடையாது ஆனா வாரத்துல மூண் நாள் வருவாங்க வீட்ல இருக்க குப்ப மட்டு அகற்றீட்டு எடுத்துட்டு போயட்றாங்க அ ரோட்ல போட்ற குப்பைய அவுங்க தொட்றதே கெடையாது அது என்ன கான்ட்ராக்ட் பேஸ்ல பண்றாங்க அப்டின்ல்லா தெரியற்தில்ல வீட்டு குப்ப மட்டு எடுத்துட் போறாங் ரோட்ல இருக்கற்த் மட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு எ பையன கூட நா அப்டிதா சொல்லிருக்கே ரோட்ல குப்ப போடக்கூடாது வீட்லதா குப்ப போடணு எங்க போனாலு அது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க பேக்லே போட்டு எடுத்துட்டு வந்துருவாங் கவரு இன்ன சாப்ட்டாலு எடுத்துட்டு வந்தது பண்றது செய்றது எல்லாமே எரிக்கிறது நல்ல ஒரு விஷ்யந்தா தோழி பட்டாசு வெடிப்பீங்ளா நீங்க
அ தீபாவளிக்கு வந்து பட்டாசு வாய்ங்ட் வந்து வெடிப்போ தோழி அது ஆனா அதுமே வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தா இருந்தாலு அந்த ஒரு நாள் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து பட்டாசு வந்து வெடிக்கற்து யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க நானுமே நல்லா பட்டாசெல்லா வெடிப்பே தோழி ஆ எல்லாமே ம் நைட் வ நைட்டு வெடி மேக்சிமம் வெடிப்பே பகல் வெடி வந்து கொஞ்ச கம்மி தா அ நைட்டு வெடிதா வந்து அதிகமா கலர்ஃபுல்லா இருக்கற் மாரி வெடி தா வந்து நா அதிகமா வெடிப்பே நீங்க இந்த மாரி பட்டாஸ்லா வெடிப்பீங்ளா தோழி
நா வந்து சுற்றுச்சூழல்க்காக கொஞ்சோ பட்டாசு ரொம்ப கம்மியாதா வெடிப்ப அதாவ்து அந்த ந ம் ம் தீபாவளிய கொண்டாடணு அது சிறப்பா இருக் க்கணு அப்டின்னால கொஞ்சமா வெடி இந்த நரகாசுரன் இறந்ததுனால ஒரு நாள் கொண்டாடணுன் கொஞ்சமா வெடிதா வெடிப்பே சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு விடணுனு கொஞ்சந்தா வெடிப்பே இந்த வியாபாரிகளுக்கு கொஞ்ச சாப் ப்ராஃபிட் வரணு லாபோ கெடைக்கணுனு ஒரு கணிசமான ஒரு ஒரு தொக குடுத்து தா வாங்குவோ ஐந்நூற்ருபா மேல வாங்க மாட்டோ பட்டாசு ஏனா நெறைய அதுனால பொல்யூஷன் ஏற்படுமோ அப்டீன் எனக்கொரு இது அதுனால
மாங் தோழி நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஒரு சிலர் வந்து கம்மியா வாங்குவாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவுங்லா பட்டாசு வந்து பாத்தீங்ன்னா பத்தாய்ரோ பாஞ்சாய்ரத்துக் பட்டாஸ் வாய்ங்ட் வந்து அந்த பட்டாசு தீபாவளிக்கு மொ மொத நாள்லருந்து தீபாவளி முடுஞ்சு அடுத்த நாள் வரிக்குமே காலைல இர்ந்து பட்டாசு ஆரம்பிச் வெடிச்சுக்கிட்டே இருக் க்கும் அது வெடிக்கிறனால என்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒன்னு கெடுது இன்னொன்னு என்னன்னா வந்து அவுங்க பட்டாசு வெடிச்சுட்டே இருக்குறது வீட்டுக்குள்ள ஒடம்பு சரியாதவங்க இருக்குறவங்க இந்த நாய் பூன மிருகங்கள் எல்லாமே பய்ந்து ஓடி போயிரு எதுவுமே அன்னைக்குன் பாத்திங்கன்னா வந்து வுட்டு குள்ளயே இருக்காது எங்கேயாது ஓடி போய் எங்கேயாது எங்க பட்டாசு‌ வெடி சவுண்டு கேட்காம இருக்கோ அங்க போய் ஒளுஞ்சுக்கு நீங்க நோட் பண்ணி பாத்திங்கன்னா உங்களுக்கே தெரியு எங்கெல்லா பூன வந்து பாத்தீங்கன்னா எங்க அடியில எங்க எடொ கெடைக்குதோ அங்க போய் பூந்துட்டு சோபாக்கு அடியில கட்டுலுக்கு‌ அட்ல பூந்து ஒக்காந்துக்கு பூனை எல்லா பட்டாசு வெடிக்கிறத பாத்து நாய்‌ எல்லா மெரண்டு பயந்துட்டு இருக்கு ப்ப எந்திர்ச்சு கொட வராது அந்த மாரிதா இருக்கு அன்னக்கின் பாத்திங்னா இந்த பறவ குருவி காக்கா கோட அன்னக்கி வெளில வராது பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்டுட்டு அது எல்லாமே பயந்துட்டு போய் ஒரு ஓரமா ஒக்காந்துட்டு எங்கயது ஒளுஞ்சுக்கு இந்த மாரி ஒங்க ஏரியால நடந்துருக்கா தோழி
கண்டிப்பா அது நெறைய கொழந் நெறைய கொழந்தைங்க கொட பொறந்த கொழந்தைங்ளுக்கும் சத்தொ ஜாஸ்தி வந்து அழுது அழுது அதே போல ஃபிக்ஸ் கூட வந்துருக்கு ஒரு கொழந்தைக்கி எனக்கு தெருஞ்சு பட்டாசு சத்ததுனால சுற்றுச்சூழலு பாதிக்குது அந்த மிருகத்துக்கு பாதிப்பு மனுஷனுக்கு பாதிப்பு இருக்குங்ளா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அதே போல பாத்திங்க அப் அப்டின்னா அந்த பட்டாசு உடைய அந்த ஸ்மெல் பத்தினா சில பேருக்கு ஆகவு ஆகாது எதோ ஒரு அவுங்க சம்பாதிக்கணு அப்டின்றதுக்கா கொஞ்சொமா வாங்கி க்லா கஷ்டப்படக்கூடாது அப்டின்னு ஓவரா அதுக் க்குன்னு ஒரு லெட்ச ருபா ரெண்டு லெட்ச ருவா செலவு பண்ணி வாங்குறாங்க நெறைய பேரு அப்பறொ ஏதாவது மாஸு மாஸ்க் எதா யூஸ் பண்ணுவிங்ளா சுற்றுச்சூழல் போறப்ப பைக்ல தா போம்போது ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க தோழி
அ பைக்ல போம்போது ப மாஸ்க் யூஸ் பண்ணுவீங்ளா நீங்க
அ ஆம் தோழி மாஸ்க் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணுவோ இங்க வந்து எப்டின்னா கொரோனா பீரியட்ல அதிகமா யூஸ் பண்ணோ இப்போ அதிகமாக மாஸ்க்லா யூஸ் பண்றதில்ல ஏன்னா வந்து இப்ப நம்ப ம் வண்டில போறோ அப்டின்னா வந்து போற அந்த டஸ் டு வருது அது கொ இப்ப நாங்க வந்து எங்க வீட்ல இருந்து கொஞ்சொ தூரோ போற வழில பத்திங்கன்னா பேப்பர் மில்லு இருக்கு அந்த மில்லுல பாத்திங்கன்னா அவ்ளோ கழிவு வந்து அத்தனையு கொண்டு போய் எங்கேயாது ஒரு மாரி கலச்சு அத டிச்சுக்குள்ள வுட்டுறாங்க இன்னொன்னு அந்த பேப்பர போட்டு எரிக்கிற பொக கருகரு கருகருன்னு மேல போகு அந்த ஏரியாவுல இருக்றவங் யாருமே இருக்க முடியாது ஆனா வீடுலா ஒரு சில வீடு இருக்குது என்ன பண்றது இல்லாதவங்க ஒரு சில வீடு கட்டி அங்க இருக்குறவங்க அப்பறொ இருந்ததுதான ஆவனு இருப்பாங்களோ என்னமோ தெரியல அந்த பக்கொ போ முடியாது அந்த பக்கோ ரோட்டே ரோடு அதாவது அந்த ஃபேக்ரி பாத்திங்ன்னா ரொம்ப தூரோ தள்ளி இருந்தாலு அந்த ரோட்ல போறவங்களுக்கு அதோட கழிவு ஸ்மெல்லு அவ்ளோ அப்டியே அப்டி இருக்கு வாட அடிக்கு கெட்டு போய் அழுகி போனா எப்டி இருக்கு கொமட்டிட்டு வாந்தி வர்ற மாரி இருக்கு அந்த மாரிலா வந்து அந்த ஃபேக்ட்ரியோட கழிவு பேப்பரோட கழிவெல்லா மேலே போறது பொகையா போகு கழிவெல்லா கொண்டு டிச்ல ஜாயின் பண்ணி விடுறது அப்ப இவ்ளோதானு இருக்காது அதுனால வந்து இந்த கழிவல்லா என்ன பண்ணுதுன்னா போய் ஆத்துலய் எங்யோ ஒன்னு கலக்கும்போது அந்த கெமிக்கல் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கு இந்த ஆத்து தண்ணீ ஒரு சில ஏரியால்லா வந்து போர் போட்டிருப்பாங்க ஒரு சில ஏரியாலா ஆத்து தண்ணீதா குடுப்பாங்க மே பி பைப் கனெக்ஷன் அப்ப அந்த ஆத்து தண்ணி குடிக்கிறவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு இந்த புகையெல்லாம் போய் மேல போகுதுன்னா கரெக்டா எல்லாமே மேலே போகுன்னு சொல்ல முடியாதில்ல கா த்துக்கு எங்யா ஒரு பக்கோ அடிச்சிட்டு போகு அது ஒரு சிலவங்களுக்கு சேராதவங்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு பிரச்சன வரும் வீசிங் ப்ராப்ளம் வே நெறைய தொந்தரவல்லா வரு இந்த மாரி உங்க ஏரியாவுல இந்த மாரி எதாவது ஃபேக்டரி தொழிற்சாலை கழிவு எதாவது இது மாரி பண்ணுவீங்லா தோழி
நா அது மாரி எதும் பாத்ததில்ல நீங்க சொல்லும்போது எனக்கு இப்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏனா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்குது அதாது பாத்தீங்கன்னா மாசுபடுது ரொம்பவே இதெல்லா ரொம்ப வன்மையான ஒரு கண்டிக்க வேண்டிய விஷ்யம் பாத்தீங்கன்னா அதே மாரி நா குளிர்பானங்கல்லா சாப்டவே மாட்ட இதனால பல ஆ தண்ணிகள எடுக்கறாங்க அதனால கழிவுகளு நெறையி போய் தண்ணீல கலக்குது அப்டிங்கனால நா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருவது வருஷமாவே குளிர்பானங்கள் சாப்டறதே கெடையாது நீங்க சொல்றது பாத்தா எனக்கு பயமாவு இருக்கு கிராமப்புறங்கள் வந்து இருக்கறதே வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்காகதா ஆனா அங்கெது காற்று மாசா இருக்குனா நாங்க வந்து அ பேருந்து பேருந்து வாகனங்கள் மூலமாதா மாசுபடுத்திட்டு இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி தொழிற்சாலைய வெச்சு பயன்பாட்ல ரொம்ப மாசுபட்டுச்சினா நீங்க சொல்லும்போதா எனக்கு புரிது
ஆஹ் ஆமாந் தோழி நெறையா இந்த மாரி தொழிற்சாலை கழிவுகள் நம்ம கண்ணு தெரிஞ்சு இந்த மாரி போகும்போது கண்ணுக்கு தெரியாம எவ்ளவோ தொழிற்சாலைகள் எங்கெங்க கலக்குதுன் நமக்கு என்ன தெரிமா தெரியாம எத்தனையோ உணவுகள் அதுல இருந்து நம்ம சாப்பறோ புடிக்கிறோ தண்ணிய அத பயன்படுத்துறோ எவ்ளோ நோய்கள் வர்றதுக்கு காரணமே இதுதா சோ அதாவது வீ நம்ம வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது நம்ம வீட்ட சுத்தி இருக்கறவங்களு எல்லா சுத்தமா இருந்தாதா நமக்கு வர்ர நோயு வராம இருக்கு நாம வந்து வீடு சுத்தமா வெச்சுட்டு நோவு வராம இருக்குன்னா இரு இருக்காது சுத்தறக்கு அவுங்க எதா ஒரு இப்ப ஒரு சில வந்து பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு எரிப்பாங்க அதோடைய ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா ரொம்பவு அப்படி இருக்கு அதே மாரி அதெல்லா வந்து சுவாசிக்கும்போது நமக்கு எதாவது தொந்தரவு வந்துருமானு ரொம்ப பயமா இருக்கு ஏனா வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கறவளுக்கு ஓகே இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்க எதா ஒரு இஷ்யூ இரு இருக்கறவங்க இல்ல ஆ வீசிங் ப்ராப்ளம் இருக்கறவங்கல்லா இந்த மாரி கழிவுகள்ளா சுவாசிக்கிறவங்கல்லா எதோ ஒரு டக்குன்னு எதா ஒண்ணு ஒரு மாரி ஸ்மெல் வந்து மறுபடியு அவங்ளுக் அந்த நோய் வந்து அதிகப்படுத்தி விடனு இதனாலயே வந்து யோசிக்க வேண்டிதா இருக்குது பக்கத்துல இருக்கறவங்ள பத்தி
நா என்ன சொல்ல வர்றன்னா அது அதன் மூலோ நெறையா பேருக்கு வேல கெடைக்குது இல்லன் நா சொல்லல்ல ஆனா பாத்தீங்ன்னா இந்த மாசு அப்டின்றது ரொம்ப முக்கியமான விஷ்யோ மாசு படியிறது அப்டி அ கொழந்தைங்ளுக்கு வந்து கொறையா கூட க்கு கொப்பறத்துக்க வாய்ப்புகள் இருக்கு நெறையா சுற்றுச்சூழல் மாசு தண்ணிய எடுத்து குடிக்கறது அந்த மாசு இதுனால நெறையா விஷ்யங்கள் இருக்கு எல்லாமே பாத்தீங்க அப்டின்னா இந்த தாடை யூஸ் பண்றோல்ல நம்ப அதுவே காட்டன்ல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாருக்கு அதுல அதையும் பிளாஸ்டிக் யூஸ் பணா மக்கறத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது சொல்றாங்க எவ்ளோ விழிப்புணர்வு வந்தாலு மக்களுக்குள்ளார விழிப் எ எத யாராவது எதா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டேதா இருக்கோ டெய்லியு நம்ப வாழ்க்கைல
ஆமாங் தோழி நீங்க சொல்லது உண்ம தா அந்த கருத்து ந ஏத்துக்கிற ஆனா என்ன தா இருந்தாலு எல்லார் கூடயு தொழிற்சாலையில இருந்தாலுமே வந்து அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கேடு விளைவிக்காம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்குனு ஃபாக் ட்ரிஸ் எல்லாமே புகைனா கரெக்ட்டா அது வந்து எப்டி கரெக்ட்டா எந்த அளவுக்கு எரி ன்னா அந்த அளவுக்கு எரிச்சுட்டு நைட்ல எரிச்சு நைட்ல யாரோ ட்ராவல் பண்ண மாட்டாங் சோ அது வந்து அடுத்தவங்ள பாதிக்காது பகல்ல எரிக்கும்போது அந்த பொக வந்து அடுத்தவங்க அஃபெக்ட்டி அவ்து அதே மார் தொழிற்சாலை கழிவு அங்கயே தேங் டிச்சில கொண்டு விடாம எதா அதுக்குன்னு ஒரு கொளம் மாதி வச்சு அதுல தேங்க வச் சு அதுக்கு மேல எதாவ் மூடி போட்டு மண்ணு மூடி இல்ல எதாவ்து ஒண்ணு மக்கி போற மாரி இவங்க எதாவ்து பண்ண சொல்லி ஆத்துல கொண்டு போய் கழிவு கலைக்கிறது சாக்கட உட்டா சாக்கட எங்கயா ஒரு பக்கம் போய் தேங்கி நிக்கு அந்த பக்கோ போற வழியெல்லா அவங்க போறவங்க்களுகெல்லா நோய் திரும்பி வரு இந் மாரி இல்லாம இருந்தா நல்லாயிருக்குன் நா நெனைக்கிற
நிச்சயமாக நீங்க சொல்றது எல்லாமே எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ண நல்லா இருக்கு தோழி ரொம்ப நன்றி தோழி உங்களுடன் பேஸ்னதுக்கு ரொம் நன்றி
ஆ நன்றி தோழி